ஹலோ ஸ்ட்ட கேக்குதா
ஆ கேக்குதுமா இன்னு குழந்தை குட்டிஸ்லா தூங்கிச்சிங்ளா
ஆ எல்லாரு தூங்கிட்டாங் சிஸ்டர் அங்க வீட்ல பாப்பாலா தூங்கிட்டானா
ஆ ஆ
ஆ சாப்ட்டீங்ளா நீங்க
ஆ ஆச்சுப்பா ஆச்சு கொஞ்சுவோட் இல்லல்ல என்ன தோச
ம்
அப்டி போட்டு குடுத்தே சாம்பார் சட்னி
ஓ ச்சேரி சமையல் சமையல் எல்லாமே நீங்க தா பண்ணுவீங்க
ஆ ஆமம்ப்பா
அ வீட்ல மாமியாரா யாரு இல்யா
எங்கம்மா இருக்காங்க
அம்மா வீட்ல இருக்கீங்ளா இல்ல அம்மா கூட இருக்காங்ளா உங்களோட
அம்மா வந்து எங்க கூட இருக்காங்
ஓ யாகே ஓகே அம்மா இருக்கரால கொஞ்சு உங்குள்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்டிதானே
அ காலைல ஃபுல்லா அம்மா பா
அ
எ விடமாட்டாங்க
இப்பல் இப்ப நீங்க வர்க் போறீங்ளா
அ வேல பாத்துட்ருக்கே ப்ரைவே
ச்சர் நீங்க ஓ ஓக் இர்க்கு என்ன படிச்சிர்க்கீங் சிஸ்டர் நீங்க
நா வந்து அ பி ஏ தமிழ் லிட்ரேச்சர் டீச்சர் ட்ரைனிங் முட் யே கம்ப்யூட்டர்ல கொஞ்சு முடுச்சிரி
அப்படியா இவ்ளோ படிச்சிர்க்கீங்ளா
இவ்ளோல்லா இல்ல இவ்ளோண்டு படிச்சிருக்கே
அது ஆமா அது வந்து வ அப்புன்னா நாளா அது‌லி தின்னு கூட படிக்கிலியே பி எஸ் ஸி மேக்ஸ் தா பண்ணிருக்கே
ஏ மேக்ஸ் எவ்ளோ பெரிய விஷ்யோ
அதுக்கடுத் போடவே இல்லியே சிஸ்டர் அதுக்கப்றோ மேரேஜ் ஆயிர்ச்சு பண்ண முடியில அடுத்து கொழந்தைங்கள் ஆயிட்ச்சு அப்டி இப்டி போய்ச்சி சிஸ்டர் காறு வர்ஷு கேப்புட்டு மறுவ்டி கரஸ்லப் போடறுக்கு எனக்கு யோசன
ப்ரச்சன இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்ல மாட்டிருங்க
ம்
ட்டு பிளஸ் டூ மேக்ஸ் குரூப்புன் எடுக்கப்படும் சொல்லி ஒப் வந்து நீங்க படிச்சது மறக்காது
ஆம்மா
அந்த மாதிரியு இருக்கு
அதுதா நா தா இந்த இப்போ சின்னவ வந்து கொஞ்ச பெரியவளா ஆனாத் த்தா நம்ம வந்து எதுமே செய்ய முடியு இவ்ள வச்சிக்கிட் டியூஷன் எடுக்க முடியாது ஆமா ஃபீட் பண்ணிட்ருக்கனா கை கொழந்தெல்லா இவ்வவே
இப்ப நா சொன்னத நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க
கண்டிப்பா கண்டிப்பா
ஸ்கூல் போக ஆரமிசோன்னே ஈவ்னிங் அதுகளையு பிள்ளைங்களையு ஹோம் ஒர்க் பண்ண வச்ச மாதிரி ஆயிடு
ஆமா
ஒரு நீட்டாமு கெடக்குடு
கண்டிப்பா சிஸ்டர் நமக்கு கொஞ்ச மறக்காது இன்னொன்னு நானு இந்த டி என் பி சி எக்ஸாம்ஸ்க்குதா பிர்ப்பேர் பண்ணியிட்ருக்கே அ அதுக் தா பிர் ப்பேர் பண்ணிட்ருக்கே அப்போ அதுக்கு நமக்கு வே கொஞ்சோ எதுவு மறக்காது இன்னு டியூஷன் எடுத்தம்மா அவுங்ளோட சேந்து நம்மளு படிக்கிற மார்ருக்கு ஒரு வயஸ்
கண்டிப்பா கண்டிப்பா அ பிரிப்ரேஷன்னா என்னப்பா பண்ணறது
தென்ன சிஸ்டர்
டி என் பி சி பிரிப்ரேஷன்னா என்ன பண்றதுன் கேட்டே
டி என் பி எஸ்சிக்கா புக்கு லா நா ஃபஸ்ட் ஸ்டேண்டட் புக்ல இருந்துட்டு டென்த் வரைக்கு படிப்பே சிஸ்டர் நா இது வரைக்கு அப்டிதா ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கே
பிளஸ் டூ வரைக்குமே பாருங்க
ஆ பிளஸ் டூ அதா மேக்சிமம் பா அன் மொதல்ல டென்த் வரைக்கு முடிக்கன் நெனப்பே லெவன்த் டூவல்த் வந்து கொஞ்சோ அது நம் படிச்ச லாஸ்டா அதான முடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் காலேஜ்ல்லா அவ்ளவா படிச் ச்ச மாரி எனக்கு ஃபீல் இல்ல அதனால அதெல்லா கொஞ்சோ மைண்ட்ல இருக்கிற மாரி தோணு இதெல்லா கொஞ்சோ பிரிப்பேர் பண்ணுவோண்ணா ஸ்ட்டாடிங்லந்தே வருவோ அப்பிடின் நெனப்பே தமிழுக்குதே இம்பாட்டன்ஸ் குடுப்பே தமிழ் டெய்லி ஒன்னொன்னா ஒன்னொன்னா நோட் ஸ் எடுத்து நோட்ல நா வந்து என்ன பண்ணுவே நோட்ல எழுதிக்குவே புக் புக்கு எல்லார்கிட்டையு போய் புக்கு வாங்க முடியாதில்ல அதனால புக் வந்து ஃபோன்ல டவுன்லோட் பண்ணிட்டு ஒவ்வொரு சாப் ட்ரா நா என்ன பண்ணுவே நோட்ஸ் எடுத்துக்குவே நோட்ல நோட்ஸ் எடுத்து வச்சிருவே இப்ப எக்ஸாம் க்ல போறக் முன்னாடி இந்த நோ நோட்ட மட்டுக்குமே நம்ம பிரிப்பேர் பண்ணா போது எல்லாத்து அந்த நோட்ல இருக்கு இப்ப வந்துட்டு பாரதிதாச த்தன் பத்தி தெரியனு அப்டின்னா எல்லா புக்லையு பாரதிதாசன் பத்தி படிப்போ அதுக்கு ஒரு நாலு பக்ககோ உட்டு வச்சிரு த்து பாரதிதாசன் ஹெட்டிங் போட்டு அப்புறோ அதுல அவர் என்ன எல்லா புக் க்லையுமே ஆ ஃபஸ்டாண்டலுந்து டென்த் வரைக்கு பாரதிதாசன் பாட்டு என்ன வருது ஒரு புக்ல ஒன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு புக்ல வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பாங்க அவர பத்தி அதையு கொண்டுந்து இந்த நோட்ல நோட் பண் அந்த மாரி நோட் பண்ணிப்பே ஆ
ட்டாப்பு பாரதியார் எல்லா பேருக்குமே தெரிறதுனால இந்த அ சின்மை ஐங்குறு நூறு அந்த பாடல் எழுதுறக்கு பாத்தீங்களா
ஆமா ம்
அந்த பாடல்கல்லருந்தா கேக்குறாங்க நீங்க நல்ல கோஸ் ஸ்ரென்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியு பாடல்கல்லா அதி இது வந்து கொஞ்சோ டஃபா எடுக்கணு அப்டின் சொல்லிட்டு அ உள்ள
ப்ப ஆமா கண்டிப்பா சிஸ்டர் இப்ப போன போன வர்ஷோ ரெண்டாயர்த்தி இருவத்தி அஞ்சு டி என் பி எஸ் சி நா எழுத முடியல கன்சிவா இருந்தே அதுனால நா போல வேணான்ட்டாங்க வீட்ல அப்ளே பண்ணி வேணா கன்சிவா இருக்கனால வேணான் சொன்னாங்க டுவெண்டி ஃபோர் எழுதுனே பட் எனக்கு ரொம்ப டஃப்பா தா இருந்துச் சு நீங்க சொல்ற மாரி எனக்கு எங்க இருந்து எடுத்தாங்கன்றது மாரி இல்லாத மார்ருந்துச்
ம் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சளவு மேலோட்டமா நம்ம பாரதிதாசன் ஆ கவிமணி இவங்கள பத்திதா நம்ம படுச்சுட் இருக்கோ
கண்டிப்பா
இப்ப என்ன செய்றாங்கன்னா டஃபா குடுக்கணுன் சொல்லிட்டு இந்த டா இல்ல அப்டி அதுக்கு பொயிட்டாங்க பாட்டுகல்லா தெரியாத பாட்டு மாதிரி த இருக்கு அதுல அதனால நீங்க பிரிப்பேர் பண்றது அந்ததுகளையு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இங்கெ பக்கத்துலையா
ஆமா
அங்க போய் கேளுங்க கேட்டீங்கன்னா அங்க தனியா வச் சிருப்பாங்க தமிழ்க் தனியா அதுல என்ன இருக்குனா ஒரு அஞ்சு வர்ஷோ கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா
ஆமா
அந்த ரே பிட் கொஸ்டின்ஸின் இருக்கு அதவா ஃபுல்லா குடுத்துருப்பாங்கெ
அ
அத வாங்கி பாருங்க
ம் ஓகே சிஸ்டர் நீங்க சொல்றது யூஸ் ஃபுல்லா இருக்கு அந்த மாரி பண்லா ம் நீங்க சொல்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷ்
ஆமா ஆமா அது மனப்பாட பண்ண கூடாது டெய்லி அத ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்
ஆமா எதுமே நா அப்டித்தா பண்ணுவே மனப்பாடெல்லா ஆகாது அது ஒரு பத்து தடவ நம்ம எடுத்து எடுத்து நா என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட் இன்னக்கி அதுதா இன்னைக்கு ஒண்ணு படிக்கிறே அப்டின்னா அத நா படிச் நா ஒரு ரெண்டு மூணு தடவ ரீட் பண்ணிட்டா நா என்ன பண்ணுவே அத ரீ கால் பண்றது து ஒரு ஏழு நாள் டைம் வச்சுக்குவே ஏழு நாள் சென்டு மறுவடியு அத ரீ கால் பண்ணுவே அந்த மாரி கேப் விட்டு மறுவடி மறுவடி ரீகால் பண்ணா தா அது வந்து மைண்ட்ல இருக்கு ரீ ஒரு தடவ ரீட் பண்ட்றதா மைண்ட்ல வந்து அப்டியே ஃபிக்ஸ் ஆயி
அது நீங்க இப்ப குட்டி கொழந்த இருக்கதுனால உங்களால இல்லென்னா ப என்ன தெரியுமா பண்ணனு படிச்சுட்டு நம்ம நார்மல் சும்மா ஒக்காந்துருப்போல இப்பதா டி வி அது இதுன்னு உக்காந்துருக்கோ நான்லா என்ன பண்ணுவே நா அத வந்து நம் மைண்ட்ல வந்து நா டீச்சர் ட்ரெய்னிங் படிக்கும் போது அப்டிதா பண்ணுவே
அ
இப்ப கிளாஸ்ல நடத்திருப்பாங்க நானு வந்து படுச்சிருவே அடுத்த நாள் பஸ்ல போம்போது வரும்போதெல்லா அ பாட்டு கேட்டுட் இருக்கோ
அ
இப்ப என்ன பண்ணனும்னா மனசுல ரீக்கால் படிச்சத ரீக்கால் திருப்பி திருப்பி அதையே யோஸ்த்துக்கிட்டே இருக் குனு
ஆமா
எடைல ஸ்ட்ரக் ஆகுதா அத போய் நா கால்ல புக் எடுத்து பாப்பே இந்த எட்த்ல வருனு சொல்லிட்டு அது அப்டியே நமக் பாத்து அப்டியே மெமரி ஆயிரு
கண்டிப்பா
நீங்க அதையுமே அந்த புக்ஸ் வாங்கி அந்த மாதிரி பண்ணுங்க
ஓகே சிஸ்டர் கண்டிப்பா ட்ரை பண்றே
சொல்லுவீங்க அக்கா ஹெல்ப்பு என்னா என்ன டிபார்ட்மெண்ட்க்கான்னு என்ட்ட கேட்பீங்க
கண்டிப்பா சிஸ்டர் உங்க வாக்கு பலிக்கட்டும்
ஓகேம்மா கண்டிப்பா கண்டிப்பா படிக்கும் மதிய பன்னெண்டு மணி ஆயிடுச்சு சொல்ற அப்டியா
ஏதோ ஒண்ல அடிச்சு போயிர மாட்டோமான்தா சிஸ்டர் நானும் இப்டிதா ஏதாவ ஒண்னு ட்ரை ஏதாவது ஒரு எக்ஸாம்ல அடிச்சாவது நம்ம கவர்மெண்ட் ஜாப் போயிரமாட்டமா ஏதோ ஒரு ஜாப் போயிரமாட்டமா அப்டின்னு ஏன்னா அப்போ டிகிரி முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு இப்ப வேல்யூவே இல்லாம போச்சே சிஸ்டர்
ம்
முன்னாடி வந்துட்டு டுவெல்த் படிச்சுந்தா நீங்க டுவெல்த் தா படிச்சு ருக்கீங்களா அப்டி இருந்துச்சு இப்போ இப்ப ஏ பொண்ணுங்கலா பெரிய புள்ளைங்கள ஆயிட்டு நா டிகிரி முடிச்சிருக்கேன் சொன்னா அம்மா டிகிரி தா முடிச்சியா நீ அப்டின்னு கேப்பாங்க அந்த மாரி ஆயிருச்சு சிஸ்டர் காலம் போக போக
இல்ல அதா நா சொன்னேன்லையா கீப் ட்ரையிங் கீப் ஆன் ட்ரையிங் ஒன் டே யு வில் ஓன் ஓகேயா
ஆ ஓகே சிஸ்டர்
ம் சேரிப்பா
ம் பா பாப்பா பாப்பாக்கு இப்ப என்ன எக்ஸாம்ங்க லாஸ்டா இப்ப இப்ப இப்பதான ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா
இப்ப ஆமா
கோச்சிங்கெல்லா வச்சுருந்தப்பாங்களே இந்த க்ளாஸ்ல்லா வப்பாங்களே வச்சாங்களா
ஆமா அதெல்லா முன்னாடி அதனது எச்சமா போயிட்டாங்க அதெல்லா நம்ம பேச வேணாம்ப்பா
ஓகே சிஸ்டர்
பாவ அதுங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்குக படிச்சுட்டு இருக்குக அவுங்களுக்கு அவுங்களுடைய ரிசல்ட் காட்டணு
ஆமா நாளா வந்து ந நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவே அப்டின் நாளா ஸ்கூல் பஸ் தா எடுத்தே நம்ம நல்லதா ஸ்கோர் ஸ்கோர் பண்ணணும் அப்டின்ட்டு நால்லா என்ன பண்ணுவே மூண் மணிக்கு எந்திரச்சு படிப்பே இது சிஸ்டர்
ஆ அதுல்லா வேறப்பா ஆனா ஸ்கூல்லயே படுத்துறாங்களே டென்த்ல்ல பிளஸ் ஒன்ல்ல பிளஸ் டூ சப்ஜெக்ட்ல்ல
அது அதுதா பிரைவேட் ஸ்கூல் தா அந்த ஒண்ணு பண்றாங்க
ஆ கவர்மெண்ட் ஸ் அந்தந்த சிலபஸ் அப்பப்பதா நடத்துவாங்க
ஆமா இது முன்னாடி நடத்திறாங்க அது கரெக்ட் தா சிஸ்டர் கவர்மெண்ட் ஸ்கூல் எப்ப நடத்தணுமோ அப்பதா நடத்துவாங்க ம்
இப்ப ஒரு சிலபஸ் எடுக்கறாங்க ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களுக்குன்னா இந்த ஏஜ்க்கு இந்த கெப்பாசிட் ட்டி தா இருக்கும் இவ்வள தான்னு சொல்லிதா அவங்க சிலபஸ் எடுக்கறதே
ஆமா ஆமா
அந்த விட்டுட்டு போய் அடுத்ததெல்லா கொண்டு போய் அந்த பிள்ளைய மண்டையில திணிச்சு
ஆமா அதுதா பண்றாங்க இப்ப வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் ஏ நைன்த் ஸ்டாண்டர்டோட சிலபஸ்னு வச்சு ங்காங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கு இதுதா ஓகே அப்டின்ற மாரி இருக்கும் இப்ப என்ன பண்ணி க்காங்க நைன் ஸ்டாண்டர்ட் சொல்லி குடுத்தறது இல்ல ஆல்பாஸ் போட்டுக்கலா பண்ணிக்கலா அப்டின் சொல்லிட்டு ஸ்ய்ட்டா டென்த் படிக்க விட்டுறாங்க
ஆ ஆமா இவளுக்கு போன வருஷமே டென்த் இதெல்லா எடுத்துட்டாங்க
அதுதா ரொம்ப ப்ரெஷர் அவுங்களுக்கு என்னமோ அவுங்கள போட்டு ப்ரெஷர் பண்ற மாதிரியே இருக்கு
உம் உம்
எனக்கு இப்ப இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இதெல்லா கேக்கும் போது ஐயோ நம்ம பிள்ளைக்கு லேப்டாப் கெடைக்காதே அய்யோ நம்ம பிள்ளைக்கு சைக்கிள் கெடைக்காதே
அந்த ஒரு வருஷ ஆக எனக்கெல்லா லேப்டாப் சைக்கிள் எல்லாமே எனக்கெல்லா கெடச்சுச்சு
அப்புடியா
நா வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் பேச்சு
ஆ ஆ
அதாவது ஆமா டுவெல்த் முடிச்சது செவன் பேட்சு டென்த் டூ தௌசண்ட் ஃபிப்டீன் பேச்சு எனக்கு வந்துட்டு லவன்த்ல சைக்கிளு டுவெல்த் முடிக்கேல லேப்டாப்பு கெடச்சது அந்த லேப்டாப் அப்பப்ப ஏதாவது பாக்குறது பண்றது இந்த ஆன்லைன்ல ஏதாவது ஜாப்ஸு ஏதாவது ஒன்னு தேடுறது
ஆ நாங்க படிச்சது எப்டின்னா எய்டட் ஸ்கூல்லு
ஓ அதா எனக்கு எய்டடு தா நா படுச்சது எய்டடு தா
அப்டியா நாங்க இருந்தப்பள குடுக்கல
நா படிச்சக்கல்லே எ நானு எய்டடுதா தா ஆ அதாவது கேர்ள்ஸ் ஸ்கூல் தா நா படிச்சது கேர்ள்ஸ் ஸ்கூல் தா எய்டடு தா பட் எனக்கு கெடச்சுச்சு சைக்கிளு கெடச்சுச்சு லேப்டாப்பு கெடச்சுச்சு அந்த லேப்டாப்ப இப்ப யூஸ்ஃபுல்ல இருக்கு சும்மா சொல்ல கூடாதுப்பா குடுத்தாலு குடுத்தாங்க ஏதோ ஒரு அவசரத்துக்கு நம்மளால்ல இப்ப லேப்டப்பு வாங்கன்னா வாங்க முடியு சிஸ்டர் முடியாதுல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்க சிரமமா இருக்குல எல்லாமே
லேப்டாப்ல மெமரி கெடையாது அப்டி இப்டின்றாங்க இல்லையா அந்த டியது அந்த பிளஸ் டூல அந்த அந்த பிளஸ் டூ ல அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அத படிக்கிற அளவுக்கு மெம்மரி போதுன் தா ப குடுக்குறது
ஆமா
இதுக்குமேல எதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு
ஆமா கண்டிப்பா இப்பதா கணக் பண்ணிதா பாத்துக்றோல்ல இப்ப டேட்டா கனெக்ட் பண்ணிட்டாலோ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டாலோ எல்லாமே இதுலே பாத்துக்குற மாதிரி இருக்குல்ல
ஆமா நம்ம ஆட்களுக்கு எந்த இது இருந்தாலு கொற சொல்லாம வாங்க்க முடியாது
ஆமா கண்டிப்பா ஆமா
உம்
ஓகே சி்ஸ்டர் ஓகே பாருங்க
ஓகே டா மா நா காலேயில ஒங்களுக்கு கால் பண்றே உம் உம் ஓகேமா பாய்மா